ஆம்ப்பா என்னா பண்ணிட்ருக்கீங்க
நானா காலை சிட் ற்றுண்டி உன்று விட்டு உண்ட மயக்கத்தில் ஒகார்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன பண்ணுவதுன்று தெரியாமல்
ரொம்ப தூய தமிழ்ல பேசுற
நம்ம தமிழ்நாட்ல இருந்த் தமிழ்ல பேச்லனே எப்படிங்க ஏங்க என்னங்க இப்டி பேஸ் ஆ
உனக்கு என்ன ப நீ பேசுவ ஏன்னா
ஏய் அப்ப என்ன பைத்தியோன்னு சொல்ல வரியா
நா ஏ வாய்யால நா அத எப்டி சொல்றது
சேரி விடுங்க பைத்தியமாவே இருந்துனு போறே அதே பெட்ருங்க பைத்தியமாக்கிறதாங்க நல்லாக்குது நம்ப்ளுக் இ எந்த கடன் தொல்லையு இல்ல ஏன்னா கடன்ங்காரன் கேட்டா கூட ஒடந்து அது மாத்ரி பேசிட்லா பிரச்சனையே இல்ல படிக்க தேவல ஸ்கூல் போத்தேவல்ல ஜாலியா சாப்ட்டமா சுத்தணமானுக்கலா பெட்டர் தான
கண்டிப்பா நானே இப்பதா ஏஞ்சி தோச ஊத்தி தக்காளிச் சட்னி செஞ்சு
ம்
தோச தக்காளிச் சட்னி சாதோ வடிச்சு பாப்பாக்கு குடுத்து விட்டுட்டே
ம் தக்காளிச் சட்னி தாங்க நேத்து சாப்ட்டுட்டு ஐயோ ஏ கேக்குறீங்க லூஷ்மோஷனா போயினுருஞ்சுங்க நேத்தெல்லா காலைலு பொய்ட்டு மாத்ர போட்டுனு ஒக்காந்துனுக்றங்க அது ரொம் ரொம்ப ஈரம் குடுத்துட்டுருக்குதா என்னான் தெர்ல நேத்து தேவயில்லாத சக்கா தக்காளிச்சட்னி ரொம்ப நாள் ஆசையாக்குதுன் செஞ்சு சாப்பிட்டே நேத்து அது வேற இன்னு ஒடம்பே போச்சு அப்டி ஆயிப் போச்சு ம்
சேரி சேரிங்க எனக்கு அதெல்லா தக்காளி சட்னில எனக்கு எதுவு தெரியுறதில்ல அதா மதியானத்துக்கு சேத்து சாதத்துக்கு தக்காளிச் சட்னி
அ
அப்டியே தோச கால்ல டிஃபனுக்கு ஊத்திட்டே நைட்டுக்கு தா வேற மாத்தணு
அதுதாங்க எப்டி தக்காளிச் சட்னி செய்வீங்க நீங்க நா ஒரு மெத்தர்டுல செய்வே நீங்க எப்டி செய்வீங்க சொல்லுங்க பாக்கலா
நானு பூண்டு நசுக்கிட்டு
ம்
உரிச்சி ஆ வெங்காயம் நீளமா நறுக் கிட்டு நீள் நீளமா ஒரு சிலர் குட்டிக் குட்டியா கட் ட் பண்ணி போடுவாங்க ஏனா நீள நீளமா தக்காளியுமு அதே மாரி ரொம்ப மெலிஸ்
மெலீசா கட் பண்ணு ஆமா ஆ
என்னதான கேட்டீங்க நா சொல்றே
அ சொல்லுங்க
தக்காளிய நல்லா மெலிஸ் மெலிஸா கட் பண்ணிப்பே வெங்காயத்தயு நல்லா மெலிஸ் மெலிஸா கட் பண்ணிப்பே பூண்ட உரிச்சு நசுக்கி வச்சுப்பே
ம்
இவ்ளோதாங்க என்னோடது ஆனா இந்த உளுத்தம் பருப்பு கல்லப்பருப்பெல்லா போட மாட் டே எண்ணெ கடுகு கருவேப்பில்ல வெங்காயோ பூண்டு நல்லா வதக்குவங்க ஓரளவு முழுசாவே கொஞ்சொ ப்ரவுன் ஆகுற ஸ்டேஜ்ல தக்காளியப் போட்டு உப்புப் போட்டுட்டு கொஞ்ச மஞ்ச தூள் போட்டுட்டு கொஞ்ச நேரோ மூடி வைப்பே அது ஒரு வதங்கு மூடி போட்டு வ வெச்சா
ம் ம்
அது வதங்கன பின்னாடி அதுல அது வதங்கன பின்னாடி நா என்ன பண்ணுவே கரண்டின்னா நம்ப தோசக் கரண்டி இருக்கு இல்லியா
ஆமாங்க
அத வச்சு நல்லா குத்தி குத்தி குத்தி குத்திவே இருப்பங்க ஒரு கால் மணி நேரமாவது நா அத குத்திட்டே இருப்பே
ம்
அப்போ என்ன ஆவு அது ஒரு மாரி கிரேவி பதத்துக்கு வந்துரு நெறைய பேரு இந்த தக்காளிய வதக்கி குத்தவே மாட்டாங்க அது முழுசு முழுசா தக்காளி அப்டியே தெரியு
ஐயோ நா ஒரு டைம் அப்டித்தாங்க ரொம்ப குத்தினே இருந்தேன்னு எங்கம்மா திட்னாங்கங்க தக்காளி அப்டி கொத்தக்கூடாதாங்க எங்கம்மா சொல்றாங்க ஆனா அது நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அதுக்குதா நா ஒரு நாள் அது நசுக் க கைல நா இது பண்ற மாரி நல்லா க கரண்டில குத்தினே இருந்தே எங்கம்மா திட்டுறாங்கங்க அப்டில்லா செஞ்சா டேஸ்ட்டு போயினு அது அப்டியே வேக வச்சு அப்டியே கலக்கணு அப்பதா நல்லா வரு நீ நல்லா குத்திக் குத்தி எடுத்துட்டா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு கொத்துனாதா புடிக்கு ம்
எனக்கு நல்லா குத்தி குத்தி குத்தி ஒரு மாரி கிரேவியாட்டோ வரு அதுல மெளகா தூள் போடுவங்க நானு கொஞ்சோ மெளகா தூள் போட்டுட்டு கொஞ்சமா புதினாவு சேப்பங்க
வாவ் ம் பரவாலைங்க
பாருங்க அது டேஸ்ட் நல்லா இருக்கு சப்பாத்திக்கு அவ்ளோ நல்லா இருக்கு ஒரு சில டைம்ல சப்பாத்திக்கி செய்றது இது வந்து அதுலயே ரெண்டு முட்ட வேச்சி ஆ ரெண்டு கீரல் போட்டு அதுக்குள்ள போட்டுருவங்க
ஆ அருமங்க அருமங்க
என்னங்க எங்க ஊர்ல மழ ஜோரா புடிச்சிகிச்சிங்க
ஆ இப்ப சொன்ன இல்லைங்ளா எங்க வூட்டு எங்க ஊர்லந்து பக்கத்து ஊர் தான் நீங்க பாத்தியா இப்ப வந்துச்சி இங்கன்னு யாருடையே லைட்டா நிக்கிதுங்க இங்க இவ்ளோ நேரோ பேஞ்சி நின்ருச்சிங்க இல்லங்க மறுபடியு ஸ்டார்ட் ஆகுங்க ஃபுல்லா கார்மேகம் ஃபுல்லா ஆ ஃபுல்லா பிளாக் கலர்லதா இருக்கு இன்னு எந்த சேஞ்சஸு வரல
ஓஹோ உங்களுக்கு மழல்லா வந்தா ஜாலியா
ஆமாங்க அஞ்சி மணிக்கி பாத்த ஒன்னே குஷி ஆயிடுச்சிங்க எனக்கு எனக்கு நைட்ல பேஞ் த வோ ஈவினிங்ல பேஞ்சாலோ எனக்கு அவ்ளோ பெரிய விஷ்யமா இருக்காது அது ஆஸ்யூஸ் ஈவினிங் நைட்ல பேய்ர்து வந்து எல்லாருமே பாத்ததுதா காலைல இது விடிகால்ல அஞ்சி டு ஆர் பெயற்தெல்லா வந்து அழகா இருக்குங்க அது பாக்கறதுக்கே நீங்க நெஜமா சந்தோஷமா பாத்தர்லா சும்மா
ஆ
ஏதோ லைட் வெளி லைட் ஆப் பண்ட்டு வர்லானு வெளிய இத இப்டி தெறந்து என்னமோ சவுண்டு கேக்குதேண்ட்டு மழ சவுண்டு கேட்ச்சி ஏ எங்க வீடு எங்க மாமியார் ஒரு காலத்துக்கு டேப் தரப்பு தெறந்து வுட்டுப்பாங்க தண்ணி பாட்டுக் போய்னுக்கு தெரியாம போய்ட்டுக்வாங்கோ ஒருவேள தெறந்து தா வுட்டுக்குறாங்கன்னு வெளிய தெறந்து போய் பாத்த மழ தப தப தபன்னு ஊத்தி இருந்ததுப்பா செமையா ஊத் சின்க்குது செம ஸ்பீடு மழ செம்மையா மழ அப்புறோ போய் பாத் ஆ டேப்பு ஒ டேப் ஓப்பன்ல இல்ல மழதா செரியானது அப்புறோ உள்ள அப்டியே கொட புட் சின் போய்ட்டு வெளி லைட் எல்லா ஆஃப் பண்ட்டு வன்ட்டு பாத்தா அவ்ளோ அழகான்ச் அந்த மழ இப்ப அஞ்சு மணிக்கு எப்டி பேஞ்சிச்சோ அதே மாரிக்குது கொஞ்ச கூட மாற்ற இல்ல
என்னங்க மழைக்கு எங்க வீட்டு ஒ உள்ளயே உள்ள எல்லா வீட்டுக்குள்ள இல்ல பால்கனி இல்ல கொரங்குங்க எல்லா வந்து
ம்
மழைக்கு மழையவா நின்னுட்டு இருக்குங்க என்னால வீட்டுக்கு குள்ள போகவு முடியல அதுவு மாம்பழல்லா எடுத்துனு வந்து சாப்ட்டுட்டு அங்கங்க பதிவு பண்ணி விட்டுனுக்கறாங்க
அய்யயோ ஏங்க அங்கயே வருதுங்க குரங்குங்க எனோ எனத்தோட சேருதோ
ஆமாங்க எங்களுக்கு ரொம்ப புடிக்கு நாங்க எப்ப வந்தாலு ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டே இருப்போ இப்பியு நா வீட்டுக் போனா வாழப்பழோ இருக்கு எடுத்து குடுக்கலான் தா நா பாக்கற எ வீட்டுக்கு போக எது விடுமான் தெரியல
ஆ அப்போ அப்பா ஆ
ஏனா நா படிக்கட்ல இருந்து எறங்கற வழியிலயே ஒக்காந்துட்ருக்காங்க எனக்கு இப்ப வீட்டுக்கு போகவு பயத்துல
ம்
ஒக்கான்ட்ருக்காங்க இந்த நேரத்துல நா அவுங்கள அனுப்பவு முடியாது ஏனா மழ வேற வருது பாவோ இல்லையா
ஆமாங்க ஆ
நம்ப அதயு பாக்கணு
ம்
வீட்டுக்குள்ளயே இருந்தாலு நம்ளுக்கு டவர் கெடைக்க மாட்டுகுது பேச
ஆ
என்னங்க பண்றது
என்னங்க பண்றது இப்போ து கரண்ட்டு அதிகமா இல்ல இல்லங்க அடிக்கடிக் போயிட்டே இருக்குது வைஃபை வீட்ல கனெக்ஷன் இருக்குது ந்து இருந்தாலு டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சுன்னா அவ்ளோதா அது பேச முடியல அது ஒரு கஷ்டமா இருக்குது கரண்ட்டு எனி டைம் இருந்துனே இருக்குணு க்குது ஆன்லே இருக்கணு ஆஃப் பண்ட்டு போ முடியாது எல்லாமே கொஞ்ச கஷ்டந்தாங்க இன்னாங்க பண்றது நாங்க நாலு பேர் எங்க வீட்ல நாலு பேருக்கு ஒரே ஒய் ஃபை கனெக்க்ஷன் பண்ணிட்டிருக்கறோ மன்த்லி ஆனா எவ்ளோனா ஆயிரத்தி நானூறு ரூபா தாங்க டிவிக்கு வந்துரு து எங்ளுக் மூணுபேருக்கு ரீசார்ஜ்க்கு வந்து மொத்த நாலு ரீசார்ஜ்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய்கு வந்துருதுங்க எங்ளுக்கு ஒருத்தருக் ஐநூ ஆமா ஒய் பை கனெக்ஷன் பண்ணிட்டோனா ஆ பரவால அக்கா எங்ளுக்கு நல்லாவே வருதுங்க
உங்ளுக்கு ஓகேங்க நாங்க என்னன்னா இப்ப எங்க வீட் டுக்காரு அதிகமா வெளிய போயிடுவாரு அப்ப அவரு தனியா ரீசார்ஜ் பண்ணி ஆகணு
ஆம்மா
ஆ நானு வெளியே போனோனா நம்ம பேச முடியாது அந்த டைம்ல கண்டிப்பா ரீ சார்ஜன்றது ஒண்ணு பண்ணி ஆகணு
பண்ணியே ஆவணு ஆம்மா
அதுக்காக தாங்க நா என்ன பண்றது தெரியாம செரி நா நார்மல் ரீசார்ஜே போட்டுக்கறாங்க வைஃபை போல்லான்ட்டு எங்க வீட்டுக்காரு என்மோ சொன்னாரு
ம்
இல்ல வை ஃபைய் போட்டுக்கலா அப்டின்ட்டுனு இந்த ஒரு ரீசனுக்காக தாங்க என்னால போட முடில
சேரிங்க சேரிங்க இன்னாங்கப்
நம்ப வெளி போனா திருப்பியு அதுக் தனியா ரீச்சார்ஜ் பண்ணு இது ஒரு ஆயிர்ரூபா நானு வெறு ஆ எர்நூறு ரூபாய்க்கு மட்டுதாங்க ரீசார்ஜே பண்ணிட்டு இருக்க டி வி
இல்ல நா வெளோ போனா கூட பே சிக்கலாங்க இது நார்மல் தாங்க இப்ப அந்த மாரி பண்ணிட்டாங்க ஒய் ஃபை பிளஸீ ரீசார்ஜ் ரெண்டுமே வந்துருதுங்க நா வெளே போனாலு பேசிக்கிறே அ அன்லிமிடட் தா இதுவு எனக்கு கனெக்க்ஷன் அந்த நெட் ட் கனெக்ஷன் எனக்கு அன்லிமிட் தா அதுவு வெளியே போன கூட நல்லா யூஸ் பண்றனே பரவால் ஆம்மா டி வி லியு வருது வெளியு நம்ம எப் எப்டி நார்மலா ரீசார்ஜ் பண்ணிக்றோ நெட்டு அதேமார்தா ஏர்ட்டெல்லயு பண்ணிரானுங்க ஒரு மாசத்துக்கு சேத்த மாரி
ஆனா கம்மி ரேட்டு தா வருது ஆயிரத்துஎட்நூறு ஆயிரத்து நானூறுபாது நாலு பேருக்குமே வந்துருது
எனக் அது நாலு பேருமே வெளியே போய் பேசிக்கலாமா
ஆ பேஸ்லா
எனக் இந்த விஷயந் தெரியாதுங்க உண்மையாவே எனக்
இப்ப இந்த மூணு மாச இதுக் முன்னாடி கொண்டு வந்துருக்காங்கங்க நாங் கூட இது போட்ருந்தோ இன்னாது டாட்டா ஸ்கை போட்ருந்தோ அதுல வந்து ரொம்ப ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க் க்கேட்டாங்க மாச ஆனா ச்சேனலு கூட அதிகமா வரல அதனால ஏர் ர்ட்டல் மாத்தலான்றதுக்காக ஒரு ஐடியால மாத்தினாரு எங் வீட்டுக்காரு அப்றம் பாத் அவுங்க ஒரு ஆஃபர் சொன்னாங்க போன மாசந்தாங்க கொண்டு வந்துருக்றோ இந்த ஆபரு நீங்க வந்து மூணு பேரு பண்ணிக்ங்க ரீசார்ஜு பண்ணிக்கலா ஆஸ்யூஷல் நீங்க எப்டி பேசறீங்களோ அது மாரி பேசலா நீங்க வெளியே போனாலு நெட் கனெக்க்ஷன் உங்ளுக்கு வரு வீட்டுக்குள்ள இருந்தாலு புல்லா வரு பை ஜி வந்து நல்லாவே வரு எந்த க இது டிஸ்டப் இல்லாத வரு நாங்க போட்டு பாத்தா நாங்க மூணு மாச யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோ ஃபர்ஸ்ட் ஒரு மாச ஃபுல்லா ஃப்ரீயா தப்பாகுடுத்துட்டாங்க நாபத்தஞ்சு நாள் ஃப்ரீ தா எங்ளுக்கு அதுக்குமால ஒரு மாச கொன்னு ஆயிரத்து ஐநூறுபா நாங்க குடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கணுங்க
என்ன கம்பெனிங்க அது சொன்னீங்க
ஏர்டெல் தாங்க ஏர்டெல் இப்ப கொடையே போட்டுட்டு அப்டே டிவி கனெக்ட் பண்ணிட்றாங்க அதுலே படம் பாத்துக்கலா நல்லா கிளீனாவே வருதுங்க மின்னுக்கு டாட்டா ஸ்கையை விட எனக்கு இது ரொம்ப புட்ச்சிசுங்க கிளீனாவு வருது எச் டி யு வருது ஃபோனு நாங்க வெளிய போய் பேசிக்கிறோ எங்களுக்கு இது ஓரளவு ஓகே மாரிதாங்க தெரியுது
ஏங்க வெளிய போய்னா நீங்க வீட்ட வுட்டு வெளிய போய் சொல்லிட்ருக்கீங்க
ஆமாங்க இப்ப நா ஊருக்கு போனானா பஸ்ல போனா கூட எனக்கு கெடைக்குதுங்க
நார்மல் கால் பண்வாங்களா
ஆ நார்மல் கால் பண்றனே நார்மல் கால் பண்ற அந்த மாதிரிதா பண்றாங்க அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க அப்போ வைஃபை கனெக்ஷன்னன்றது அப்போல்லா நெட்டு மட்டுதா ஆ ஹாட் பாக்ஸ் ஓபன் பண்ணி நெட்டு மட்டு யூஸ் பண்ணினுப்போ இப்ப அப்டி இல்லைங்க பேசறதோ டாக் டைமூ குடுக்குறாங்க
அஹ
பரவால்லதாங்க யூஸ்ஃபுல் தா
சரி சரிங்க
ம் நீங்க வேணா ட்ரை பண்ணுங்கள உங்களுக்கு சட்ஜஷன் குடுக்கற மறுபடியு வருவாங்க அடுத்த மாசோ கன இது பண்றதுக்கு ரெனியுவல் பண்றதுக்கு அப்ப வேணா சொல்லி உட்றங்க நீங்க வேணா பாத்துக்குங்க இங்க வாணியம்பாடியில் தா இருக்குங்க ஆஃபீஸ்ல ஆஃபீஸ் இருக்குதுங்க வராறங்க வந்து பாத்துட்டு போறாங்க என்ன ஏதுல்லா கொஞ்சோ விசாரிச்சிட்டு போறாங்க எதுனா ப்ராப்ளம் இருக்குன்னா கம்ப்ளைண்ட் குடுங்க நாங்க உடனே ரெக்டிஃபை பண்றோன்றாங்க ஓகே தா
சரிங்க சரிங்க நல்லதுங்க நா க கண்டிப்பா நானு நா அதுல இது பண்ணிக்கிறேங்க
நல்ல பெனிஃபிட் தாங்க இல்லல்லா சொல்லல ஆமா ஆமா அதுதா சொல்ல வர யாருக்கு இந்த அவேர்னஸ் இல்ல தெரிஞ்சுவங்க்ளுல்லா சொல்ல சொல்லிருக்கறாங்க அவுங்களே எனக்கு இதில்லா ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்கல்லா மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணுங்கன்டு நா தா யாரோ பண்ணுவாங்க ஒருசிலர் நம்புவாங்க ஒரு சி சிலர்ல போமா மாச மாசோ ரீசார்ஜ் பண்ணிக்கலான் மாரிபோய்டுவாங்கோ சரி என்னாத்துக்கு நம்பள அவுங்களுக்கு கம்பல் பண்ணுனு நாங்க யூஸ் பல் நாங்க யூஸ் பண்றதுனால எங்களுக்கு அது பெனிஃபிட் தெரியுதுப்பா அதனால தா நாங்க அத யூஸ் பண்ணிட்டுருக்கோ பரவால்ல
ஓகேங்கா அப்பனா பரவால்ல இப்போ நீங்க மட்டுதா வெளியபோய் உங்க நம்பர் மட்டு குடுத்துதா வெளிய போயி உங்க ஃபோன்
இல்லைங்க நம்ப ரெண்டு நம்பருக்கு வந்து ஃப்ரீ குடுத்துற்றாங்க ரெண்டு நம்பர் டாக் வெளிய போயிட்ணு வெளிய எடுத்துக்கலா ரெண்டு நம்பர் குடுக்குறாங்க யார்ன்னா ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணிக்கலா வீட்ல எங்க வீட்டுக்காரு நானு எனக்கு செலக்ட் பண்ணிக்கணு பண்ணிக்கிணோ ஒன்னு நெட் கனக்ஷன் ச பேஸ்ட் ஒன் நெட் கனெக்சன் நாங்க அதுல்லா டாக் டைம் லா எங்களுக்குலா ஃபிரீ தா பேசன் நாங்தரோ நார்மல் கால்
பரவால்லைங்க
ம்
அது அன்லிமிடெட் தானா
ஆமாங்க அன்லிமிடட் தா பேசிட்டே இருக்கலா
ஓ ஹோ
ம் சரிங்க அடுத்த இணைப்புல கண்டிப்பா இதப் பத்தி நாங்க கண்டிப்பா சொல்றேன்
நன்றிங்க நன்றிங்க வச்சிட்றேங்க ஒடனே நான் அழைப்புல வரேங்க
ஆ வாங்க நாங்க அதுலயே இருக்கிறோம் வாங்க ஆ